இப்ப கேக்குதா
கேக்குதா‌ தோழி
ம் எப்டி இருக்கீங்க நா நல்லாருக்கே நீங்க எப்டி இருக்கீங்க
நல்லா இருக்கோ சாப் டாச்சா
ம் சாப்ட்டாச்சு நீங்க சாப்ட்டீங்ளா
என்ன நானு சாப்ட்டே என்ன ஸ்பெஷல் இன்னக்கி உங்க வீட்ல
இன்னைக்கு ஒன்னு பெருசாலா ஸ்பெஷல் இல்ல எப்போவு போலதா இப்ப நம்ம சாப்பாட பத்தி பேசுறப்ப அந்த ஆ சாப்பாடு வேஸ்ட் பண்றவங்க நெறைய பேர் இருக்காங்க நெறைய சாப்பாடு வேஸ்ட் ஆகுது சோ அதப்ப அத டாபிக்கா வெச்சு பேசலாமா
பேசலா சிஸ்
கண்டிப்பா பேசலா இப்ப வந்து நம்ம உ ஆமா உணவுன்னு எடுத்துக்கிட்டோனா நம்மளோட மனித வாழ்க்கைல ஒரு அடி ப்படை தேவை வந்து ஒரு அத்தியாவசியமா இருக்கிறது வந்து உணவு தா ஆனா நம்ம வந்து உயிர் வாழ்றதுக்கு ஆரோக்கியமா இருக் றதுக்கு உணவு வந்து ரொம்ப அவசியமா ஒண்ணு இருக்கு ஆமா இன்றைய காலகட்டத்துல பாத்தோனா ரொம்ப பேர் இந்த உணவோட வேல்யூ தெரியாம அத வீணாக்கறாங்க சின்ன பசங்கல்லா ரொம்ப வீணாக்கறாங்க அவங்ளுக்கு அந்த வேல்யூ தெரில அப்போல்லா வந்து உணவே கெடைக்காத காலம்ல்லா இருந்துச்சு அப்ப குப்ப தொட்டிலல்லா பொறுக்கி சாப் பர்ற நெறைய ஒரு கேங் கூட இருந்திருக்கு அந்த அளவுக்கு வந்து உணவே கெடைக்காம இருந்திருக்கு பட் இப்ப உணவு ஈஸியா எல்லாருக்கு கெடை கிற ஒரு விஷயமா இருக்கு மோஸ்ட்லி அதனால அவ்ங்க வந்து ஆமா உணவு உணவு மட்டுமா இப்ப வேஸ்ட் பண்றாங்க இப்ப தண்ணி அ கரண்ட்டு வேஸ்ட் பண்றாங்க பணத்த ரொம்ப வேஸ்ட் பண்றாங்க இந்த மாரி நெறைய விஷயத்த வேஸ்ட் பண்றாங்க நீங்க என்ன சொல்றீங்க
வெண்டக்கா கொழம்பு எங்க வீட்ல இன்னிக்கி நா வெண்டக்கா கொழம்பு வச்சே எ பைய் ய வேணா போமா இத நா சாப்ட மாட்டே குப்பை குப்பையில போடு அப்டிண்றியா
அச்சோ ம்
ஆ பெரிய பைய அப்டி சொல்றா அ நா சொன்னே இது அப்பாவோட ஒழைப்பு இதுல அப்பாவோட ரெத்த இருக்கு இப்டி நீ வேஸ்ட் பண்ற இதே சிக்கனு ப்ரைட் ரைஸ்ஸு பாஸ்ட் புட் குடுத்தா யாரோட ஹெல்ப்பு தேவயில்ல தன்னால கை அள்ளி அள்ளி சாப்டு இந்த மாரி புளி கொழம்பு பருப்பு கொழம்புன் குடுத்தா வேண்டா குப்பத் தொட்டில போட்லா எப்டி சொல்லுதுங்க பாருங் இந்த காலத் பிள்ளைங்க
ம்மா நீங்க சொல்லி குடுத்த மாரிதா இந்த மாரிதா சொல்லி குடுக்கணு இதுல வந்து அப் ப்பாவோட ஒழைப் இருக்கு அம்மா சமச்சிருக்கே கஷ்டப்பட்டு நின்னு அப்டின்ல்லா சொல்லி அத மட்டு சொல்லாம இந்த விவசாயிகள் எவ்ளோ கஷ்டப்பட்டு ஒவ்வொரு நெல்லு அ வருது அப்டிங்கறது அந்த கொழந்தைங்களுக் புரிய வச்சோன்னா அவுங்க வந்து வேஸ்ட் பண்ணாம சாப்ட ஆரம்பிப்பாங்கன் நெனக்கிற
ஆ நா சொல்றது இன்னிக்கு நம்மளோட நேம் எழுதியிருக்கனால இந்த எடத்து நம்முளுக் கெடைச்சிருக்கே இன்னிக் சாப்பட்றதுக்கு இதெல்லாம் எவ்ளவோ பேர் இருக்காங்க
ஆம்மா அதா எங்க அப்பா சொ சொல்லுவாங்க இந்த அரிசியில வந்து ஒ பேர் எழுதியிருந்தாதா அது ஒ தட்டுக்கு வரு அப்டின் சொல்லுவாங்க அதெல்லா உண்மதா
ஆ நா இப்ப ரீசண்டா ஒரு பங்க்ஷனுக்கு போய் நிச்சயதார்த்த பங்க்ஷனுக்கு அங்க வந்து நெறைய வெரைட் ட்டு வெச்சாங்க டிஃபன் ஐட்டம்தாமா நைட்டு ஊத்தாப்போ தோச இடியாப்போ பொரோட்டா நானு அது இதுண்டு ஒரு இருபத்தஞ் ஐட்டோ வெச்சாங்க எதுக்கு அவ்ளோ வெகுக்கணு செரி பெரியவங்க சா ட்ருவாங்க சின்னவங்களுக்கு ஒரு எல போட்டு அவுங்குளுக்கு அவ்ளோ ஐட்டோ எல்லா வேஸ்ட் தா நெறைய நெறைய பேரு அப்டி அப்டி மூடி வெச்சுட் தா வந்தாங்க எத்தன பேரால எத்தன ஐட் டம் சாப்ட முடியு தோச சாப்டா தோச சாப்டுவாங் இட்லி சாப்டா இட்லி சாப்டுவாங் அவ்ளோ இது வேஸ்டா தா போகு நாலா எ பையனுக்கு எலையே போடல நா போட்ட எலையிலயு அவங்களுக்கே நாங்க மூணு பேருமே சாப்ட்டு வந்துட்டோ வேஸ்ட் பண்ண மனஸ் இல்லாம உம்
உம் அதா இப்ப என்னா பண்றாங்க இந்த கல்யாண வீட்ல பங்க்ஷன் வீட்ல எல்லா வந்து எலைய போட்டு ஒக்காறதுக் முன்னாடியே எல்லாரு ஜனங்க ஒக்காறதுக் முன்னாடியே எல்லா வெச்சறாங்க கொழந்தைங்க ஒக்காறாங்க பெரியவங்க ஒ ஒக்காறாங்க என் என்ன பொறுத்த வரைக்கு அத மட்டு மாத்தணு ஒக்காந்ததுக்கு அப்பறோ வேணுமா வேணாமா அப்டின் கேட்டு வெச்சா ஆம்மா உணவு வீண ஆகாம இருக்கு
சின்ன கொழந்தைங்கனா அளவு கம்மியா வெக்கணு அவுங்குளுக் போய் நெறைய வெச்சுக்கிட்டு அவுங் வேணா கஷ்டப்பட்டு ஒழச்சு அவுங்க செஞ்சது எதுக் வேஸ்டாதா போகுது அன்னைக்ல்லா நெறைய பேர் மூடி மூடி வெச்சட்டு தா போனாங்க நெறைய ஐட்டம்ஸ் அப்டியே வேஸ்ட்டா போச்சு ஸ்வீட்னா ஒரு ஸ்வீட் வெச்சா போது எ ஒரு ஸ்வீட் ஐட்டம்லயே பால் பாயாசம் அப்பற ரசமிலாய் ஜாமுன் எதுக்கு அம்முட்டு ஐட்டம் தெரியல த அவுங்க வசதியா இருக்காங்க ஆ பண்றாங்க அப்டிங்கிற ஒரு விஷயத்த தாண்டி இத நா வேறயார்க்காது குடுக்கலால எவ்ளோ அனாதாசரம் இருக்கு கொழந்தைங்க இருக்காங்க சாப்டா இரு சாப்பாடுக் கஷ்டப்பட்டு அவங்ளுக்கு குடுக்கலால்ல
ஆம்மா இப்ப நீங்க சொன்னோனேதா ஞாபம் வந்துச்ச எனக்கு எங்க சித்தப்பா கல்யாண தப்ப வந்து இந்த மாரி உணவு லாஸ்ட்டா கொஞ்ச மிஞ் மிஞ்சுது அத என்னா பண்றதுனு யோசிக்கிறப்ப பக்கத்துல இந்த அனாத ஆசிரமம் இருந்துச்சு சோ அங்க போயி கொண்டு போயி குடுத்தோனே அவங்க அவ்ளோ சந்தோஷமா இருந்துச்சு அதுலயே நம்ம தெரிஞ்சிக்லா அந்த ஒரு ஒரு சாப்பாட்டுக்காக அவங்கல்லா எவ்ளோ கஷ்டப்படுறாங்க நம்ம என்னன்னா அசால்ட் அப்டியே வெச்சுட்டு வெச்சுட்டு மூடிர்றோ தூக்கி போட்டுர்றோ ஆனா நம்ம மி ச்ச வெச்ச சாப்பாட சாப்படுறது கூட அவ்ளோ பேர் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க கொஞ்ச சாப் பாடு கெடைக்காதா அப்டின்னு ரோட்லல்லா பாத்தோனா அவ்ளோ பேர் இருக்காங்க
பந்தா காட்டுறதுக்காக அவ்ளோ ஐட்டம்ஸ் நாங்க போட்டோ அவங்ளுக்கு என்னென்ன ஒரு பெரும இருக்கு நா எ கல்யாணத்துக்கு இத்தன ஐட்டம்ஸ் தா சாப்பாடு போட்டேனு யார்ட்ட போயி சொல்ல போறாங்க இதெல்லா
ஆம்மா
அப்டி ஆகி போச்சு நாங்க வருஷ வருஷோ ஒ நாக வருஷ இந்த வருஷோ என்னோட திருமண நாளுக்குங் பக்கத்துல வந்துட்டு வயசானவங்க ஓல்ட ஏஜ் ஹோம் இருக்கு எங்க வீடுக்கு ஒர் ரெண்டு தெரு தள்ளி அங்க வந்து ஒரு நேர மதியான நேரோ மத்தியானமு நைட்டு ரெண்டு நேரம் மதியானம் சாப்பாடு நைட் டிஃபன் அரேஞ்ச் பண்ணிருவோ வருஷோ இப்போ ஏழு வருஷ ஆயிடுச்சு ஏழு வருஷமாதா அது பண்ணிக்கிட்டு இருக்கோ
நல்லது நல்லது
உம் அப்டி ஏதாவது பண்ணிடணு நம்மட்ட காசு பணம் இருக்கா அது அது எதுக்கு நம வெளில வந்தா பந்தா காட்டணு இல்லாதவங்களுக்கு குடுக்கலா சாப்பாடு வேஸ்ட் பண்ணாம அவங்ளுக் குடுக்கலா அப்டிங்களா தா நா அடிக்கடி சொல்றது அதா வீட்டுலயுமே நா சாப்பாடு வேஸ்ட் பண்ண வுட மாட்டே அளவா போடு சாப்டு வேணுமா திரும்ப போட்டுக்க அவ்ளோதா போட் தட்ல போட்டு வேஸ்டு வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கது சொல்லிருக்கம்
இப்ப அததா நம்மை இப்பல்லா என்னா பண்றது இந்த குட்டி குட்டி பங்க்ஷன்ல்லா இருக்கா வீட்ல சோ அவங்கல்லா சாப்ட்டு டாங்கனா அவுங்க டிபன் பாக்ஸ் எலாம் எடுத்துட்டு வர சொல்லியிறது எங்க வீட்ல இதா பண்ணிட்டு இருக்காங்க ஏதாவது சின்னதா ஏதாவது வீட்ல ஃபங்ஷன் வெக்கிறோ அப்டின்னா கையோட அவுங் பக்கத்து வீட்ல உள்ளவங்க எல்லாரு வந்து அதையு பகிர்ந்து எடுத்துட்டு போயிருவாங்க பேலன்ஸ் உள்ள கொழம்பு சாப் பாடு எல்லாத்தையுமே நைட்டு வெச்சுக்கிற அதெல்லா ஒரு நல்ல விஷ்யோ குடுத்து அனுப்பிறனு சோ எதுக்கு நம்ம குடுத்து அனுப்பணு சொல்லணு அப்டின்னு சொல்ட்டு போயி கொட்டோம்னா அது வீணுதா சோ அதுக் பதிலா வந்து அ பக்கத்துல தானே இருக்கீங்க கொஞ்ச இதெல்லா எடுத்ட் போங்க அப்டின்னு சொல்லி நம்ம பாத்திரத்திலயோ இல்ல அவுங்கிட்ட கேட்டு நம்ம குடுத் அனுப்பிட்டா அவுங்க ஒரு நாள் வெச்சாவது சாப்
பிடுவாங்க இது வந்து கிராமத்துல ரொம்ப அதிகமா இருக்கு நா அம்மா நா எங்கம்மா வீடு கிராமம் தா என்னோட மேரேஜ் நெறைய சாப் பாடு மீந்து போச்சுட்டு அம்மா பக்கத்துலல்லா கூப்ட்டு குடுத்தா சிட்டில வந்து வெக்கப்படுவாங்க அது எதுக்கு பாத்தரத்த கொண்டு போயி வாங்கணு அப்டிங்கிற மாரி வெக்கப்படுவாங்க ஆனா கிராமத்துல எல்லா நெனைக்க மாட்டாங்க சொந்தகாரங்கலா இருப்பாங்க அவுங்கலா வந்து எடுத்துட் போய்ருவாங்க
ஆமா கண்டிப்பா அதெல்லா நல்ல விஷ்யந்தா அது உணவு தா உயிரே சோ உணவு தா உயிரே அப்டிங்கறப்ப நம்ம அத மதிக்கனு மொதல்ல அத மதி வேச்சாதா நமக்கு நாளா பிண்ண நமக்கு சோறு கிடைக்கு இல்லேன்னா அத நம்ம மதிக் வைக்காம சிக்கனப்படுத்தாம வீணாக்கணும்னா நால பிண்ண நமக் கே வந்து அது சோத்துக்கு சிங்கி அடிக்கிற நிலமைன்னு சொல்லுவோ பாத்தீங்களா அதுதா வரு
சாப்பாடு இல்லாம நம்ம தா கஷ்டப்பட்டுட்டு இருக்கணு சாப்பாடு தண்ணிலா இல்லாம
ஆமா அதனால நம்ம மட்டு அத பண்ணாம சின்ன பசங்களுக்கு சொல்லி குடுக்கணு நீங்க சொன்ன மாரி ஆமா நம்ம சின்ன பசங்களுக்கு அத சின்ன வயசுல இருந்தே நம்ம சொல்லி குடுத்தோம்ன்னா அவங்களுக்கு அது ஒட்டிக்கு அந்த பழக்க ஒட்டிக்கு அவுங்களு நால பிண்ண வந்து அவுங்க குழந்தைகளுக்கு சொல்லி குடுப்பாங்க இந்த மாரி வீணாக்க கூடாது அப்டின்னு சொல்லி ஆமா இப்ப நம்ம வந்து ஆ பல் முன்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி மூணுல அ ஆ பெங்கால் ஃபெமைன்அடின்னு ஒரு கால அப்டி சொல்லுவாங்க அப்ப வந்து உணவு கஷ் றா குறையால லட்சக்கணக்கான மக்கள் வந்து உயிர் இழந்தாங்க அப்டினு சொல்லி ஒரு நியூஸ் பேப்பர்ல வந்திருந்துச்சு ஒரு சின்ன ஒரு சின்ன துண்டு நியூஸா வந்திருந்துச்சு அ அப்ப வந்து ஏதோ ஒரு பெருசா ஒரு பற்றாக்குறை உணவு பற்றாக்குறை வந்துச்சா சோ அந்த மாதிரி காலகட்டத்தை கூட வந்து நம்மல்லா கடந்து வந்திருக்கோ
ம் ஆமா இப்பவு நெறய மலைவாழ் கிராமத் துல வாழ்றவங்கெல்லா அந்த அதுகெல்லா புட்டேஸ்சிலிட்ஸ் இருக்காது அப்டின்னு எல்லா சொல்றாங்க எதுவுமே வந்து கடயில வந்து வாங்க முடியாது அவுங்களால
ஆமா அதே மாரி இப்போ ஒரு
பட் அவுங்க
ம் இப்போ ஒரு சென்சஸ் எடுத்திருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒரு சென்சஸ் எடுத்தாங்க அதுல வந்து சுமார் ஏழுவத்தி நாலு மில்லிய டன் உணவு வந்து வீணாகு தா இந்தியால
ஆ
அப்டின்னு சொல்லி ஆமா ஒவ்வொரு வருஷமு அதுவு ஒவ்வொரு வருஷமு எழுவத்தி நாலு மில்லிய டன் வந்து நம்ம உணவு வீணாக்கிட்டு இருக்கோ அப்டின்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு சென்சஸ்ல வந்து அந்த ஒரு தகவல் வெளியாயிருக்கு
ம் ம் ம் அப்பா நம்ம இப்போ எவ்வளோ சாப்பாடு வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கோ பாருங்க
ஆமா இதெல்லா நினைச்சா கஷ்டமாதா இருக்கு எங்க வீட்டுல எல்லா பாத்தன்னா கரெக் கரெட்டா அழவா சமச்சு அழவா சாப்பட்டுருவோ ஆமா
நானு அப்டிதா செய்வே கரெக்டா சமய பத்தாலனா திரும்ப கூட வச்சுக்கலா ஆனா எக்ஸ்ட்ரா கஞ்சியோ மிச்சமோ குட்டைல போடுற மாரி எதுவுமே வரக்கூடாது அப்டிங்கிறத அப்டிங்கிறதா நா எப்பவுமே
ஆமா
ம் அதா நல்லது அப்புற நெறய போட்டு அது அப்புற குப்பையில போட்டு ஒண்ணு வெயிலுக்கு கெட்டு போயிடு கெட்டு போனத சாப்பிடவு முடியாது அதனால அழவா போட்டு சாப்பாடு செஞ்சுக்க வேண்டியாதா
இப்ப வீட்ல இவ்ளோ பேரு தா இருக்கோ அப்டின் எங்க வீட்ல பாத்தீங்கன்னா ரெண்டு பேரு
ம் ஹலோ ஹலோ சிஸ் கேக்குதா ஹலோ ஹலோ ஹலோ
வேலன் சொல்ட்டு எங்காது வெள்ல போய்ருவாங்க அவ்ங்க சாப்ட்ருக்க மாட்டாங்க அது வீணாகு முடிஞ்சளவுக்கு எடுத்து வெச்சு அடுத்த நாள் வந்து பழைய சோறா சாப்புடுவோ இருந்தாலுமே சிலக் கொழம்பு வெரைட்டிஸ் அதெல்லா அடுத்த நாள் நல்லாருக் காது எப்டி வீணா போய் ஆமா சாப்டவ் கூடாது ஃப்ரிஜுல வெச்சாலுமே அது வந்து சாப்பிட கூடாது அப்டின்னா சொல்றாங்க ஆமா அடிங்கறப்ப அதெல்லா அ ஆ ஆமா அளவா செஞ்சு அளவா சாப்புறதுதா நல்லது
நல்லது ஓகே சிஸ்
நம்ம அடுத்த கல்ல மீட்
டேசனா அஆ புதுசா நன்றி